ஹலோ
ஆ சொல்லுங்க அக்கா நல்லாருக்
ஆ கேக்குதுப்பா நல்லா இருக்கிறியாமா
ஆ நல்லாருக்கா
நீங்க எப்டி இருக்கிறீங்க வீட்ல எல்லா என்ன சமையல்லு அப்பா அம்மா சாரி அம்மா பாப்பா உங்க வீட்டுக்காரு எல்லா நல்லா இருக்காங்ளா
ஆ எல்லாரும் நல்லாருக்காங்கக்கா
ஆ இப்டியே பேசு வாய்ஸ் கொஞ்சம் நல்லா வருது
ஆ செரிங்க்கா நம்ம வீட்ல எல்லாரும் நல்லாருக்காங்களா
எல்லாம் நல்லாருக்கறாங்க மதியோ லஞ்சு என்ன எங்க வீட்ல இன்னைக்கி மதியோ லஞ்சு சாதம் கீர குழம்பு சிக்கடிக்கா பொரியலு ரசம்
சரிங்க்கா சரிங்க ஆ இங்க வந்து பாகக் இங்க வந்து பாகற்காய் வச்சு புளி கொழம்பும் மீன் வருவலும்
ம் ம் ஒடம்புக்கு நல்லதுதான் பற்காய் நீங்க எல்லா சாப்பிடுவீங்களா ரொம்ப புடிக்குமோ பாகற்காய்யு
இல்ல எனக்கு படிக்கவே புடிக்காது கல்யாணத்துக்கு முன்னாடி நா சாப்டவே மாட்டேன்
ஆ ஆ
இப்போ எங்க வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் புடிக்குங்கறதுக்காக சாப்புறேங்க
ஓ அவருக்கு பிடிக்கன்றதுக்காக செஞ்சுக்கிறோமா ஆனா நமக்கு பிடிக்கன்றதுக்கெல்லா நாம செஞ்சுக்கல அவ்ளோ தான்
ஆமா ஆமா இல்ல நான்வேஜ் செஞ்சே குடுக்க மாட்டேன் அவுங்களுக்கு ரொம்ப புடிக்கும் அவுங்க அம்மாதான் செஞ்சு குடுப்பாங்க இது வரைக்கும் இப்ப வந்து அவங்க அம்மா பக்கத்துல இல்ல அப்டிங்கறதுனால என்னிய கேட்டாங்க கொஞ் செஞ்சு குடு அப்டின்னு
சேர் சேர் ஓகே ஓகே பாப்பா சுட்டி பாப்பா என்ன பண்ணுது
பாப்பா வந்து தூங்கிட்டாங்க
ஓ பரவாயில்லயே என்னவோ இன்னைக்கு ரொம்ப சுட்டி இல்லாம போ அமைதியா படுத்து தூங்கிட்டியா இருக்கா போலக்குது
இல்ல இல்ல அதுவே ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்பறம் தான் தூங்கிருக்காங்க
ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்பறம் தான் தூங்கிருக்கேன் நைட்டுக்கெல்லாம் விளையாடினே இருப்பாலோ
இல்ல இப்போ பகல்ல தூங்கிட்டாங்க அப்டின்னா நைட் ஒரு பத்து மணி அந்த மாதிரி தூங்குவாங்க இல்ல பகல்ல தூங்கலை அப்டின்னா சாந்தரம் ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாமே தூக்கம் வந்துடும்
ஓ சரி சரி
அப்போதான் ரொம்ப கஷ் டமா இருக்கும் சாப்பாடு குடுக்க முடியாது சாப்பிடவே மாட்டாங்க தூக்கத்துக்கே உட்காந்துட்டுருப்பா அதனாலதான் பாக்கற கொஞ்சம் ஒரு ஒன் அவராவது தூங்கிட்டானா நைட்டு கொஞ்சம் நம்ம பொறுமையா சாப்பாடல்லாம் ஊட்டி தூங்க வச்சுக்கலாம்
ம் சரி சரி வேற என்னமோ உங்க ஊர்ல ஏதாவது விசேஷங்களா இல்லையா
இங்க இப்போதைக்கி ஒரு விசேஷமு இல்ல
எங்கெயாவது ஒர்க் பண்றீங்களா நீங்க
இல்லங்கா நா வந்து இப்போதைக்கி பாப்பா இருக்கறதுனால வீட்ல தா இருக்கே மூனு பாப்பாவ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்பறம் தா போகலா அப்டின்னுருக்கே நீங்க என்ன பண்றீங்க்கா சகோ
நா வந்து ஃப்ராடனா தா இருக்கே இங்க எங்க இதுல எல்லா நல்லா இருக்கும் எங்க பிள்ளைங்க எல்லா நல்லா இதுல இருக்கறதுனால ரொம்ப ஜாலியா இருக்குவாங்க ஒரு நூறு புள்ளைங்க இருக்குவாங்க அவுங்க கூட ஜாலியா என்ன இதெல்லா ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டு லீவ் நாள்ல்ல தா ரொம்ப இன்னும் குதுகலமா ரொம்ப நல்லா இருக்கும் காலைலயே அஞ்சு மணிக்கெல்லா எழுப்பி விட்டுட்டு அவங்கள பேஸ் வாஷ் பண்ணிட்டு காலை கடன்லா முடுச்சிட்டு உடற்பயிற்சி செய்ய வருவாங்க அவுங்க எல்லா செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கு பின்னாடி ஆறு மணிக்கு ஸ்டடி வா கத்து வச்சு ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ போட்டு ஆறு மணிக்கு மேற்பட்டு ஆறுல இருந்து ஏழு ஏழரை வரையிலு படிப்பாங்க
ஆ
படிக்குவாங்க படிச்சு முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி அவுங்களுக்கு காலை எழ்த்து ட்ரிங்காலா குடுக்குவாங்க ஹார்லிக்ஸ் ஒரு நாளைக் குடுக்குவாங்க ராகி மால்ட்டு ஒரு நாளைக்கி குடுப்பாங்க இந்த மாரி மாத்தி மாத்தி அவுங்களுக்கு கொடுத்தாங்களன்னா அவுங்களுக்கு காலைல எழ்த்து ட்ரிங் குடுக்குவாங்க அதுக்கு மேற்கொண்டு போய்ட்டு ரூமுங்கல்லா க்ளீன் பண்றது செய்யறது இந்த வேலை எல்லா முடிச்சுட்டு குளிச்சுட்டு குளிக்கும் போதெல்லா ஒரே சத்த ஆரம்பாட்ட ஒரே கலகலப்பா இருக்கு கலகட்டு எங்க ஆஸ்டல்லா புள்ளைங்க அவுங்களு நாங்களு போய்ட்டு ஆய் ஊய்னு அப்டி கத்தினு ரூம்கல்லா செக் பண்ணின்டு அவுங்களு ரெடி ஆயி கரெக்டா ஏழ்ர மணி ஏழ்ர ஏழு நாப்பது இந்த மாரிக்கி காலை சாப்புடு சாப்புடுறதுக்கு வந்துருவாங்க சாப்ட்டு முடிச்சுட்டு பிறந்காடி எல்லாமே சைன் பண்ணிட்டு அவுங்கல்லா அவுங்கவுங்க ஸ்கூலுக்கு கெளம்பிருவாங்க கெளம்பிட்டாங்களானா அதுக்கு பின்னாடி ஏ நாங்க கொஞ்ச ஃப்ரீ ஆய்ட்டு நாங்க அதுக்கு மேற்கொண்டு எங்க இதெல்லா பாத்துட்டு நாங்க குழுச்சுட்டு ரெடி ஆய்ட்டு இது பண்ணுங்களானா யாராச்சு ஒருத்தர் வருவாங்க ஹாஸ்டல்ல பாக்குறதுக்கு சி ஓ டி ஓ இல்ல ஏ பி ஓ இவுங்க ஆஃபிசருங்க யாராளும ஒருத்தர் வருவாங்க ஒரு நாளைக்கி ஒருத்தர் வருவாங்க பாக்குறதுக்கு எங்க வேல எல்லா ரிஜிஸ்டரிங்க எல்லா எழுதுறது பண்றது புடிக்கிறது இந்த மாரி இது வேலையெல்லா செய்யறதுக்கு சரியா பொய்டு அதுங்கெல்லா பாத்துட்டு நாங்களு காலை சாப்பாடெல்லா சாப்ட்டு செய்யறதுக்கு இதுவே எங்களுக்கு ஒராண்டு கால போன மாரி ஒரு இருக்கு
ஆ
இப்பிடிதா போகு சாய்ந்ர புள்ளைங்க வரவர்லு கொஞ்ச இந்த வேலை எல்லா ஒர்க் எல்லா முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயா ஆனாங்களானா புள்ளைங்க வந்துருவாங்க சாய்ந்தரமா சாய்ந்ர பிள்ளைங்க வந்தாங்களானா அவுங்களோட சேந்து நாங்களு கொஞ்ச ஜாலியா இருந்துட்டு ஸ்நாக்ஸ் குடுத்துட்டு அவங்கள படிக்க வச்சு சரி நேரத்துக்கு சரியா போய்டு நைட் எட்டு மணி வர்லயு அப்டியே ரொட்டின்னா கொஞ்ச வேல அப்டியே இருக்கு இப்டிதா ஹாஸ்டல் வேலல்லா இப்டியே போய்ட்டே இருக்கு
ஆமா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா
என்னங்க
ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா
ஸ் கூல் படிக்கிற பிள்ளைங்கதா ஒன்பதாவதுல இருந்து பன்னெண்டாவது வர்லயு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கதா வருவாங்க திருப்பி ஈவினிங்க் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க மறுவடியு ஒக்காருவாங்க படிக்குவாங்க ஒரே கச முசா கசமுசான் நெறைய இருக்கு நாங்களு கொஸின் கேக்கறது அவங்க பதில் செ சொல்லுவாங்க அதுலயு ஒரு என்டர்டெய்ன்மென்ட் நல்லா போயிடு பிள்ளைங்களு நல்லா பழகுவாங்க செய்வாங்க ஒரு இருக்கு நல்லா ஒரு க உறவு கெடைக்கு நல்லா பண்ணுவாங்க செய்வாங்க வீட்ல இருந்து பே பேரண்ட்டுங்க ஃபோன் பண்ணுவாங்க எங்க பிள்ளைங்க கிட்ட குடுங்கனு ஒரு சில புள்ளைங்க அழுங்க அப்பா அம்மாவ நெனச்சு ஃபோன் வந்தா அழுங்க பேசினே அழுங்க விட்டுட்டு இருக்கங் இருக்கறங்ளே பிரிஞ்சுட்டு இருக்கும்லயா அந்த மாரி ஃபீலிங் எல்லா பிள்ளைங்களுக்கு இருக்கு இல்லையா அதனால அழுங்க செய்யுங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சிலதுங்க அழுகாது எங்களுக்கு ஆ ஸ்டல் ரொம்ப புடிச்சு போச்சு மிஸ்சுங்க நல்லா பாத்துக்கறாங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லி தைரிய பிள்ளைங்க சொல்லுவாங்க ஒரு சில பிள்ளைங்க அப்பா அம்மாவே கூடவே இருக்கறதுனால அதுங்களுக்கு அழுக தாங்க முடியாது
ஆமாமா அப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கங்கிறதுனால அவங்ககிட்ட மொபைல்ல்லா அலோடு இருக்காது
மொபைல் எல்லா அவங்க கிட்டல்லா இல்லவே இல்ல நம்மகிட்டதா மொபைல் இருக்கு நம்மதா ஃபோன் வந்து நம்மதா கூட்டு குடுக்கலா செய்யலா அது ஏதாது ரொம்ப ரேரு ரொம்ப எமர்ஜென்சி காலு எதாவது முக்யமா சொல்லணு அப்டின்னா மத்திரந்தா அது கூட குடுக்கணு செய்யணு மத்தபடிக்கெல்லா சும்மா சும்மாலா குடுக்கறதெல்லா கெடையாது அது வாரத்துக்கு ஒரு நாள் ம ட்டுந்தா அலவ்டு
அதுவு வீட்ல இருந்து அம்மா அப்பா அந்த மாரி பண்ணி பேசிக்லா
ஆ நா யித்து கிழமனால ம் எல்லாருக்கு குடுக்கலா ஆனா நாங்க வந்து எப்டின்னாக்கா ஒரு நாளைக்கு ஓ மூணு ரூம்பு இல்ல ரெண்டு ரூம்பு இப்பிடி குடுக்கலா ஒரு வார வரலயு பேசாம இருக்கறது எல்லாருக்கு கஷ்டந் தான அதனால வந் து அங்கேவே லேண்ட்லைன் போன் இருக்குது ஒரு புள்ளைங்களுக்கு அஞ்சு நிமிஷ பிக் பண்ணிட்டு
ம்
நாலஞ்சு இருவது நாப்பது ஒரு ஒரு மண் நேரன்னாக்கா எத்தன ஒரு மண் நேரத்துக்கு எத்தன ரூம் வருதோ அத்தன ரூம் பிள்ளைங்கள கூப்ட்டு பேசிருவாங்க அவங்க வந்து பேசிட்டு போயிடுவாங்க ஒரு நாள் அப்படியே டே பை டேவா மாறி மாறி வரு உங்களுக்கு அந்த மாரி பேசுவாங்க பிள்ளைங்க அது பேசிக்குவாங்க அதுல தவிர்க்க முடியாத சூழ்நிலைன்னா எங்களுக் கூப்புடுவாங்க ரொம்ப எமர்ஜென்சி இந்த மாரி எங்க புள்ளைய யாராவது கல்யாணமோ ஒரு நல்லதோ கெட்டதோ அப்டின்னாக்க இந்த மாரி வந்துட்டு இருக்குறங்க அனுப்ச்சுடறிங்களா அப்டின்னு கேக்கறதுக்காகயு எங்க கிட்ட கால் பண்ணுவாங்க மத்தபடிக்கலா எங்களுக் இப்பல்லா ஃபோன் பண்ண மாட்டாங்க அவுங்ளு வச்சுக்க மாட்டாங்க லேண்ட்லைனுக்கு தா கூப்டுவாங்க இந்த மாரிதா எந்த
இப்ப பொம்பள புள்ளைங்க மட்டுமா இல்ல பசங்களும்மா அப்டி தனியாவானு கேட்
பொண்ணுங்க மத்துரு தா
செரி செரி செரி
பொண்ணுங்க மத்துரு தா ரொம்ப இத இருக்குவாங்க ஜாலியா இருக்குவாங்க
சேரி சேரி
பசங்களுக்கெல்லா அலோடு இல்லங்க
இல்ல இல்ல இல்லன்னா பசங்களுல்ல தனியா அவுங்ளுக்கு தனிரூம் அந்த மாதிரினா அவுங்கள சமாளிக்கிறது கொஞ்சோ கஷ்டமா அதா கேட்டே
கண்டிப்பா கண்டிப்பா அவுகள சமாளிக்கிறது கஷ்டோ தா
ஆமாம்மா அதுக்காக தா கேட்டே
அவுங்கள சமாளிக்கிறது கொஞ்சோ கஷ்ட தா
ம் பொம்பளப் பிள்ளைங்கன்னா கூட நம்மள நம்ம வந்து சொல்றத கொஞ்சோ புரிஞ்சுப்பாங்க இன்னொன்னு கொஞ்சோ நம்மளோட இந்த மாரி இருங்கமா அப்டின் சொன்னா கொஞ்சோ இது பண்ணுவாங்க பசங் பசங்க செல எல்லா பசங்களு கெட்டவங்க இல்ல இருந்தாலு ஒன்னு ரெண்டு பசங்க வந்து கொஞ்சோ நம்மளோட கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுக்கு தா கேட்டே
அந்த ஏ எல்லாருமே நல்லதவுங்க தா நீங்க சொன்ன மாரி ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரு இருக்றதுனாலதா எல்லாமே அந்த மாரி ஆகறதுக்கு வாய்ப்புகளு அதிகமாருக்கு
ஆமா இன்னொன்னு பொம்பள புள்ளைங்க தனியா இருக்றதுனால கொஞ்சோ சேஃப்டியு அதிகமாருக்கு நல்லா இருக்கு நல்ல விஷ்யோ தா அது
அவனுங்கல்லா வேணா கூட வச்சு சமாளிச்சிட்லா பொட்ட புள்ளைங்களாவே வச்சு சமாளிக்க முடியாது இவுங்கதா ஏந்தா அவ்ளோ அட்டகாசோ பண்ணுவாளுக செய்வாங்க அவுங்ளுக்கானா கூட நம்ம ஒரு முற சொன்னா புரிதல் சொன்னா ஊன்றுவாங்க ஆனா இவுங்க அந்த அளவுக்கு கேட் டு போய் நம்பளுக்கே வெச்சு செஞ்சுருவாங்க இவுங்கல்லா கொஞ்சோ விட்டாக்க ஆனா எல் இருந்தாலு அப்டி ஒரு புள்ளைங்ளா இல்லங்க நல்ல பிள்ளைங்கதா நல்லா இது பண்ணுவாங்க செய்வாங்க கேரீங்கா இருப்பாங்க ஏ அந்த மாரி இது பண்ற புள்ளைங்கெல்லா கெடையாது நல்லா இது பண்ணிக்குவாங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க செய்வாங்க
சேரி சேரி இல்ல செல நேரோ செல நேரோ செல சாப்பாடு செல புள்ளைங்களுக்கு அப்டி இந்த மாரி ஒத்துக்காம அந்த மாரி எல்லா போயிட்டுன்னா ஏன்னா ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு ஏரியாலருந்து வந்திருப்பாங்கல்ல அந்த மாரியானா என்ன பண்ணுவீங்க
ஆமா அந்தம் அந்தந்த ஏரியால வந்துக்குறாங்க ஆனா எல்லாருக்குமே சாப்பாடெல்லா ஒத்துக்குச்சு ஒத்துக்குனு நல்லா இருக்குதுன்னு நல்லா சாப்புட்றாங்க புள்ளைங்கல்லா இதுதா புடிக் காது அப்டின்னல்லா இல்ல அவுங்களுக்குள்ள புடிக்காத டிஃபன் என்னா ரெண்டே ரெண்டுன்னா உப்மாவு சேமியாவு ரெண்டு மத்ரு புடிக்கவே புடிக்காது அவுங்களுக்கு ஓ இன்னைக்கி உப்மாம் அப்படின்னு வாங்க இன்னைக்கு சேமியாவா அப்படினுவாங்க
சரி சரி
மத்தபடிக்கு எந்த சாப்பாடும் அவங்க எல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ண மாட்டாங்க ஆ மந்த்த்லி ஒரு ஒரு நாள் வந்து சிக்கன் பிரியாணியும் கபாப்பும் கொடுப்பாங்க மத்த நாள்ல வந்து வியாழக்கிழம்பல சிக்கன் குழம்பு குடுப்பாங்க
சரி சரி சரி
அதெல்லா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பிள்ளைங்கல்லா
சரிங்க்கா சரி இல்ல எல்லாரையுமே நம்ம திருப்தி படுத்த முடியாது
நீங்க பிள்ளைங்க எல்லா அவ்வளவு ஜாலியா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க ஆ உங்கள பத்தி சொன்னாக்கா நாங்க தெரிஞ்
நானே இப்பதைக்கு இது இல்ல வேல எதுவும் பாக்கல பஃயூச்சர்ல நா வேலைக்கு போகணும் ட்ரை பண்ணிட்டுத இருக்கே அது கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த மாதிரி ஏதாவது படிச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆச
உம்
ஆமா ஆமா
நிறைய புக்ஸ் படிச்சாவே ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டா வகுப்பு வரவே எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் இது படிச்சவே ஓரளவுக்கு கேதர் பண்ணிடலா எல்லாத்துலயும்
ஆமா அப்படித்தா சொல்றாங்க அண்ணா இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல இப்பங்க இது பண்ணி அடுத்த வருஷமாவ எடு
இன்னு நாட்கள் இருக்குது ட்ரை பண்ணுங்க
ஆமா ஆமா
ஆ செரி மா ஒரு கால் வருது நா கால் பண்ணுற